ஹலோ
சொல்லுங்க என்ன பண்ணிட்ருக்கீங்க
ம் சும்மாதா ஒக்காந்துருக்கே
செரி செரி வேர எது ஓர்க் இல்ல இன்னிக்கி
ஆ ஒர்க் இல்ல நாங்க வந்துட்டோ ஒருத்தோங்க வீட்டுக்கு வந்தனால அவுங்க காலைலயே சாப்பாட்லா பண்ணி வெச்சுட்டாங்க ஓ அதனால வந்து சாப்ட்டுட்டு சும்மாதா இருக்கே வேல ஒன்னு இல்ல ஆ அவுங்க கெளம்பிட்டாங்க
சேரி சேரி ம்
ம் அதனால நாங்க சும்மாதா ஒக்காந்துருக்கோ
உங்ளுக்கு எப்டி இருக்கு க்ளைமேட் அங்க
க்ளைமேட் வெளிய பயங்கர வந்து சூடாதா இருக்கு ஆனா வந்து இதுக்கு மாடில ஒரு வீடு இருக்கு அப்புறோ சைட்லயு வந்து உங்ளுக்கு வெயில் வரப்படாத மாரி பக்கத்துல ஒரு வீட்ருக் கறதுனால அந்த வெயில் வந்து தாக்கோ அந்த அளவுக் கு இல்லாதனால வெக்க வந்து இல்ல
ஓ இங்க எங்களுக்குமே மழ பெஞ்சிட்டு இருக்கு நைட்ல இருந்து
ஓ
ம்
எங்களுக்கு ரொம்ப கஷ்டமாதா இருந்துச்சு எங்களுக்கு அங்க இருந்தது ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு இப்ப இங்க வந்ததுக்கப்புறோ வந்து சுத்தமாவே வெயி வெயிலே இல்ல ஃபேன் போட்லன்னாகூட வேர்க்கல ஆனா வெயில் இருக்கு வெளிய வெயில் பயங்கரமா இருக்கு இந்த மாரி வீடா இருக்ணு மேல ஒரு வீடு இரு க்குனு பக்கத்துல ஒரு வீடு இருந்துட்டு ஃப்ரெண்ட்ல கொஞ்ச காத்தோட்டமா இருந்துச்சுன்னா ம் கொஞ்ச இந்த வெயில் காலத்துலலா கஷ்டப்பட வேணாம் போல
ம் சரியா சொன்னீங்க செரி ஆனா நம்மளு நம்ம வந்து வெயில பார்த்து பயந்து ஓட வேண்டிதா இருக்கு ஏன்னா அது பயங்கரமா நம்மள டார் ச்சர் பண்ணுது எனக்கு எங்க ஊர்ல இருக்கு இருந்தாதா கிளைமேட் வந்து நல்லா இருக்கு அப்பாடா அப்டின்னு இருக்கு மத்த எங்கயாவது போயிட்டு வந்தா என்னடா கிளைமேட் இது ஏன் இப்டி இப்டி இப்ப ஒரு மழை இப்டி ஒரு வெயிலா இப்டி ஒரு வெயில் அடிக்குது இந்த ஊர்லல்லா ஏன் இப்டி காத்தே இல்ல அப்டின்னு இருக்கு இங்க சாந்ரோ ஒரு ஆறு மணிக்கு வெளிய போனோனா அப்டியே சில்லன்னு காத்தடிக்கு என்னதா பகல் அவ்ளோ வெயில் அடிச்சா கூட பகல்லையு பயங்கர வெயில் அடிக்கு நம்மல்லா அட்ட எங்கேயாவது டிரெஸ் எடுக்க எங்கேயாவது பகல்ல போணுனா சை இந்த ஊரு வெயில் தா அப்டின்ற மாரி பயங்கர வெயில் இருக்கு ஆனா வேர்த்து ஊத்து அன்னைக்லா நானு என்னோட நாத்தனார் எல்லா வெளிய போயிட்டோ அப்டி ஒரு வெக்க எங்கேயாவது உட்கார்ந்து ஏசிக்குள்ள உக்கார மாட்டமான் ஒரு வெக்கையா இருந்துச்சு தலையெல்லா எடுத்து கொண்டெல்லா போட்டுக்கிட்டு அப்டி சுத்திட் இருந்தோ ஆனா ஒரு ஆறு மணி ஆகவு அந்த வெயில் மாரி கொஞ்ச குளூர் வரு கொஞ்ச வெளிய வந்து கொஞ்ச சில்னஸ் இருக்கு அதுவே எனக்கு பெரிய விஷ்யமா இருக்கு ஆனா மத்த ஊருங்கள்லா பார்த்தா அந்த சில்னஸ்ஸே இல்ல நைட் எல்லா நின்னா கூட ஆறு மணி ஏழு மணிக்கெல்லா அப்டி ஒரு வெக்க இருக்கு ஒரு சில இடங்கள்ல அதனால வெயில பார்த்தா எல்லாருக்குமே கொஞ்ச பயமாதா இருக்கு
ஆமா ஆமா நாங்க அன்னைக்குல்லா வந்து ஒரு விசேஷ வீட்டுக் போயிட்டோ வெயில் வந்து தாங்கவே முடில ரொம்ப கஷ்டமா ஆயிடுச்சு ஏ எப்பட்றா அப்டின்ற மாரி ஆயிடுச்சு
ம் ஆமா வெயில் வந்து அப்டி இருக்கு நம்ம எல்லாரு ஏசி வாங்கிட்டோனா இன்னு பூமி வந்து ரொம்ப வெப்ப அடைஞ்சிடு ஆல்ரெடி வந்து நெறைய ஏசி அ காசு மாற்று அப்றோ வண்டி வாகனோ எல்லா இருக்கறதுனாலதா வந்து அ பயங்கரம் பூமி வந்து மாசு அடஞ்சிருக்கு இப்ப இன்னு இன்னு மோசமாயிட்டு தா போது ஏசி இல்லாத வீடே பார்க்க முடில
ஆமா எல்லா இடமு இப்ப வந்துட்டு ஒரு வீடு இருக் கு இப்போ வந்து நாங்க வந்து வீடு வந்து கொஞ்ச பார்ப்போ இந்த வீடு எப்டி கட்டியிருக்காங்க அந்த வீடு எப்டி கட்டியிருக்காங்க அப்டின் சும்மா இப்பதா அந்த அந்த மாரி பா க்னு அப்டின்டு பார்த்துட்டு இருப்ப பார்க்கும் போது வந்து எல்லா வீட்லியு வெளிய ஜன்னலக் வெளிய பாத்தீங்னா அந்த ஏசியோட அவுட்டோர் யூனிட் வந்து எல்லா இடத்துலயு வச்சிருப்பாங்க என்னது இது அப்டின்ற மாரி ஏன்னா ஏசியில்லாத வீடே இல்ல எல்லா இடமு ஏசி நேத்துலா நாங்க ஒரு ஹாஸ்பிட்டல் போனோ உள்ள வந்து கால் வச்சதுல இருந்து பாத்ரூம்ல இருந்து எல்லா இடமு ஏசி தா பாத்ரூம்ல கூட வந்து ஏசி வைக்கல பட் வந்து வெக்க இல்ல பா பாத்ரூம்ல கூட அ அந்த அளவுக்கு வந்து எல்லா இடமு ஏசி வெளிய வந்து எங்களால வந்து ஆ காலையில நாங்க ஒரு டென் ஓ கிளாக் உள்ள போனோ நாங்க ஃபோரோ கிளாக் தா வெளிய வர முடிஞ்சது வெளியே வந்ததுக்கு அப்புற பாத்தீங்கன்னா கொஞ்ச நேர கூட எங்களால நிக்கவே முடில வேர்க்குது ஒரு மாரி வருது சாப்ட கூட முடில அதுக்கப்புறோ வந்துட்டு கார் கூட ஆட்டோ போடாம அ கார வந்து ஏசி காரா வந்து இது பண்ணிட்டு வீட்டுக்கு வந்தோ அந்த அளவுக்கு நம்ம வந்து கொஞ்ச நேரோ ஏ சில இருந்தா நமக்கு அப்டியே பழகிருது
ஆமா நமக்கு அந்த ஏசியில பழ இப்ப நானே நனச்சிருக்க இங்க இருந்துட்டு எனக்கு வேற எதாது ஊருக்கு போனா ரொம்ப வேர்க்கிது நானு என்னோட ஃப்ரெண்டு எ ஃப்ரெண்டு வந்து ஒரு ஒரு குளுரான ஒரு எடத்துலதா இருக்கா அவ வந்து என்ன பண்ணுவா அப்டின்னா அவ ஊருக்கு வரும்போது ஐயோ இந்த ஊரு பயங்கர வெக்கையா இருக்கு ஏ இவ்வளோ வெக்கையாருக்கு அப்படின்ற மாரி அவளோ சொல்லுவா அப்ப எங்க வீட்டு அந்த ஆண்டிலா திட்டுவாங்க நீங்க ரெண்டு பேர் ஓடிருங்க உங்க ஊருக்கே போங்க இங்கெல்லா வராதிங்க தயவு செஞ்சு என்ன வெயிலா இரு க்கு இங்கதான இருந்தீங்க இருவது வர்ஷமா அப்டி சொல்லுவாங்ளா ஆனா இத பாக்கும்போது ஐயோ நம்ம இ ப்படியே இர்க்க பழகிட்டோனா நம்மளால வந்து வேற எடத்துல போய் இருக்கவே முடியாது நா ஏசி வேணுன் கேட்டுட்டே இருப்பே எ ஹஸ்பண்கிட்ட வந்து ஏசி வேணு ஆனா இங்க வந்து ஏப்ரல் மாசோ மே மாசோ இந்த மார்ச் டு ஏப்ரல் மட்டுதா தேவைப்படு இருந்தாலு நா எ ஹஸ்பண்கிட்ட வந்து ஏசி வேணு கேட்டுட்டே இருப்ப அவுங்கதா சொல்லுவாங்க நீ கே க்கிறது ப்ரெச்ன இல்ல நா வாங்கி தந்துருவே ஆனா வந்துட்டு ஆ நீ இதுவே பழகிறோ உன்னால வந்து அடுத்து வேற எதுலியுமே வேற எங்கியுே போய் உன்னால இரு க்கவே முடியாது அப்டின்னு
அதுவு சரிதா ஏ இருக்க முடியாது ஆனா என்ன நாங்களுமே அப்டியே பழகிட்டோ கீழ் வீட்ல இருந்து பழங்கினனால இப்ப எங்க ஹஸ்பண் வந்து இந்த மா இந்த மாசத்துலா முடிஞ்சிரு அடுத்த ஜூலை வந்துர்ச்சுல வந்துரு வந்ததுக்கு அப்புறோ வந்து மழ வந்துரு அந்த வந்துட்டு ஆடி பெறக் கறதுக் முன்னாடியே பாத்தீங்ன்னா மழ வந்துரு நா சொல்லிட்டே ஆனா எங்க ஹஸ்பண் வந்து கேக்குற மாரியே இல்லா வேணா இந்த வீடு வேணா நம்ம காலி பண்ணுவோ ஆ வெயில் தாங்க முடிலா அப்டின் சொல்ல ஆரம்பிஷ்ட்டாங்க அடிக்கடி சொல்ல ஆரம்பிஷ்ட்டாங்க ஏ மாடி வீடு பாத்தீங்க ஏ மாடி வீடு பாத்தீங்கன் சொல்ல ஆரம்பிஷ்ட்டாங்க
ம் நம்ம தேடும்போது அது கெடைக்கணுலா நம்ம தேடும்போது கெடச்சாதான அ ரொம்போ கஷ்டொந்தா வீடு பாக்குறதுன்றது நம்ம நெனைக்கிறோ ஆனா ரொம்போ கஷ்டோ இப்ப எங்களுக்குமே வந்து இந்த வீட சேஞ்ச் பண்ணு ஒரு எண்ணோ இருக்கு ஏனா வந்து அ வேற எதாவ்து வீட்டுக் போவோ இங்க வந்து எங்களுக்கு கொஞ்சோ நல்லவங்களதா இருக்காங்க ஆனா கொஞ்சோ ஒரு சில நேரோ கொஞ்சோ எங்களுக்கே வந்து பிடிக்கல ஹவுஸ் ஓனர் இல்லாத வீடா பாத்து போயிட்ணோ அப்டின்றது எங்களோட அ எண்ணோ ஏனா அவுங்க வந்து நல்லா பழகுவாங்க நல்லா பேசுவாங்க இது வரிக்கு ஒரு நாள் கூட வீட்டுக்குள்ள வந்து வீடு எப்படி வெச்சிருக்கோன் நாங்க ரெண்டு வருஷோ ஆச்சு இன்னுமே அவுங்க வந்து பாத்ததே கெடையாது வீட்டுக்குள்ள வந்து ஆனா வந்து நாங்க எதாது வெ வெளியே கொஞ்சோ சில நேரோ தூக்காம விட்டிருப்போ வண்டி நிறத்துவோ அந்த மழ நேரங்களல்லா சேறு சகதியாகு அந்த மாரி நேரங்களல்லா க வெளிய தூத்து உட்ருங்க வெளிய தூத்து உட்ருங்கன் சொல்லி ட்டே இருப்பாங்க அப்பறோ வந்துட்டு ஆ எதாது பேக் எதாவ்து நம்ம குப்ப போட்றதுக் வச்சிருப்போ ரெண் நாளுக் அப்புறோம் போய் போட்டுக்கலான் நென்ச்சா இது எடுத்துறீங்ளா இத போட்டுறீங்ளா போட்டுறீங்ளான் சொல்ட்டே இருப்பாங்க போட மாட்டமா நம்ம வீட்டு வாசல்லதான நம்ம வச்சிருக்கோ அந்த மாரி இருக்கு சில் நேரோ அவ்ங்க அதெல்லா பண்ணுவாங்க அப்புறோ வந்து யாராவது வண்டி நிறுத்த வந்தா ரொம்போ ஒரு மாரி பண்ணுவாங்க அது எங்களுக்கு சுத்தமா புடிக்காது நம்ம வீடு அத்னால நம்ம அண்ணனு இப்ப இவேங்க அண்ணா யாராது ஊருக்கு போறாங்கன்னா வண்டி நிறுத்த வருவாங்க அப்புறோ இவுங்க ஃப்ரெண்டு இவுங்க ஃப்ரெண்டு இவுங்குளுக்கு எல்லா ஹெல்ப்பு பண்றாங்க வெளிய போக வர எல்லாமே சோ அவுங்க வண்டி நிறுத்த வந்தா கூட அ அவுங்க வந்து அலோவ் ப அவுங்க வந்து யாரு வண்டி எப்ப எடுப்பாங்க எப்ப எடுப்பாங்கன் கேக்கும் போது எங்களுக்கு ஒரு மாரி இருக்கு எங்களால அவுங்கட்ட போய் சொல்லவு முடியில இவுங்ககிட்டியு எங்ளால வந்து எ ஃப்ரெண்டோட வண்டிதா நிக்குன் சொல்ல முடியில அதனால வந்து அ இதெல்லா வந்து இதுல்லா ஒரு விஷ்யோன் நென்ச்சா அவுங்க வந்து பண்றாங்க அப்டின்ட்டு எங்களுக்கு கொஞ்சம் கடுப்பா இருக்கு
ஆமா சரிதான் நம்ம இருக்கிற இடத்துல வந்துட்டு நமக்கு தேவையான ஒண்ண பண்ணிக்க முடில அதுவும் நம்ம அவங்களுக்கு வந்துட்டு எந்த தொல்லையும் குடுக்காம நம் நீங்க ஒண்ணு உங்க வேலை உண்டுன்னு இருப்பீங்க எக்ஸ்ட்ராவா இந்த மாரி ஒரு விஷயம் பண்ணும் போது அதுக்கு கேள்வி கேட்டுட்டே இருந்தா நமக்கு கோவோ வரும்ல்ல எதுக்கு இப்டி பண்றாங்க அப்டின்ட்டு இதுக்கு தான் நாங்களும் ஹவுஸ் ஓனர் இல்லாத இடமா பாத்துட்டே இருந்தோம் எங்களுக்கு அமையல அது வந்து ஒரு சின்ன ஒரு நாள வந்து அந்த அளவுக்கு வந்து இந்த மாரி வாடகைக்கு விட்டுட்டு போறது நா அப்பார்ட்மெண்ட்ஸ் அந்த மார்லாம் கிடையது நா எனக்கு வந்து அந்த மாரி இருக்கணும்னு தான் ஆச நானும் தேடி தேடி பாத்தேன் ஆனா நாங்க பாத்த ஊர்ல அந்த மாரி கிடைக்கல ம் ஆனாலும் எங்க ஓனர பத்தி வந்து பிரச்சனை கிடையாது அவுங்க வந்துட்டு ஒண்ணுமே சொல்ல மாட்டாங்க அவங்க பாட்டுக்கு இருப்பாங்க எதுவுமே வந்து கேட்க மாட்டாங்க எதுவுமே கண்டு க்க மாட்டாங்க எது ஊத்துனாலும் எதுவுமே சொல்ல மாட்டாங்க அந்த மாறி ஏதாவது தண்ணி வந்தாலும் எதுவும் சொல்ல மாட்டாங்க அப்பற வீட்டுக்கு யாரு வந்தாலும் எதுவும் சொல்ல மாட்டாங்க கிளீன் பண்ணலனாலும் ஒண்ணும் சொல்ல மாட்டாங்க சேரி இப்ப கூட நாங்க கிளீனே பண்ணல இப்ப கூட நான் வீட தூத்து விடல வெளிய எல்லா தூத்து விடல படிய தூத்து விடல அவசரத்துல அப்டியே வந்துட்டேன் ஆனா அவுங்க ஒன்னும் கேட்க மாட்டாங்க ஏன்னா அவங்களுக்கு அந்த சுச்சுவேஷன் புரியும் அதனால அப்டியே விட்டுருவாங்க அவுங்களுமே
ஆ உண்மதான் இப்டி இருந்துட்டாங்கன்னா தெரியாது இவங்க வந்து அவுங்க அவுங்க வீட அவங்க வந்து அப்டி பாதுகாப்பாங்க அவுங்க வந்து நாங்க ரெண்டு பேர் இருக்கோனா நாங்க ரெண்டு பேர் மட்டும்தான் இருக்கணும்னு நினைப்பாங்க வேற யாராவது வந்தா கூட அவுங்களுக்கு வந்து அ அப்டியே ஒரு மாரி இருக்கும் திடீர் நல்லா பேசுவாங்க திடீர்னு ஒரு மாரி பேசுவாங்க அதெல்லாம் வந்து எதுக்கு நம்ம இவ்ளோ வாடக குடுத்து இங்க இருக்கோம் அப்போ அவங்க வந்து இப்டியெல்லாம் பண்ணும் போது கொஞ்சோ சங்கடமா இருக்கு அப்டின்ற மாரி எங்களுக்கு தோணும் அதும் எங்க அத்தெல்லாம் வந்தாங்கன்னா அவங்களுக்கு சுத்தமா செட் ஆகுது எங்க அம்மா கிட்ட அவுங்க நல்லா பேசுவாங்க எங்க அம் மா வந்து எங்க அம்மா யாரு கேட்டாலும் நல்லா பேசுவாங்க அதனால நல்லா பழகுவாங்க எங்க அத்தை வந்தாங்கன்னா ஏதாச்சும் சும்மா ஏதாவச்சது சொல்லுவாங்களா அப்போ வந்து அவங்களூக்கும் எங்களுக்கும் கிளாஷே ஆய்டும் இவங்களுக்கு அவுங்களுக்கு பிடிக்காது அவங்களுக்கும் இவங்கள பிடிக்காது அந்த மாறி ரெண்டு பேரும் பண்ணிட்டு இருப்பாங்க ஐயோ இதெல்லாம் சமாளிச்சு கொண்டு வரதுக்குள்ள கொஞ்சம் கஷ்டமாதான் இருக்கும் அதனால நாங்களுமே வேற வீடு பாத்துட்டு இருக்கோம் என்ன ஒரு பிரச்சனைன்னா இப்ப இந்த வீட்ல இருந்து எங்களுக்கு பஸ் நாங்க அடிக்கடி ஊருக்கு போவோம் எங்க வீட்டுக்கு எங்க வீ எங்க சொந்தக்காரவங்க வீட்டுக்கு அக்கா வீட்டுக்கு அம்மா வீட்டுக்கு பாட்டி வீட்டுக்கு தான் அடிக்கடி போவோ அப்ப எங்களுக்கு முக்குள போய் பஸ் ஏறது ரொம்ப ஈஸி நடந்தே போயிடலாம் நைட் பன்னெண்டு மணின்னா கூட எங்களுக்கு பயோ கெடையாது கால்ல அஞ்சு மணிக்கு நாங்க வந்து இறங்குவோம் அப்ப எங்களுக்கு சுத்தமா பய கெடையாது அந்த ஒரு விஷயம்ன அப்பறோ எங்க வீட்டுக்கு யாராவது வராங்க அப்டின்னா கூட எங்களுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும் அவங்களல்லாம் கூட்டிட்டு வர்றதுக்கு வைக்கறதுக்கு பஸ் ஏறி வெளியே போக சோ அந்த காரணங்கள்ல எல்லாம் வச்சுட்டுதான் நாங்க வந்து இந்த வீட மாத்தாம இருக்கோம் இல்லன்னா நாங்க எப்பயோ மாத்திருப்போம்
ஆமா நமக்கும் சிலது தேவைப்படுதுல சில இடத்துல வந்து நிறைய நமக்கும் வந்து நன்மைகளும் இருக்கும் அப்டின்ற போது நம்ம வந்து டக்குன்னு மாற முடியாது அவுங்களுக்கு வந்துட்டு ஏதாவது வாங்கிக்கிறதா இருக்கட்டும் கட பக்கத்துல இருக்கும் அந்த மாரி இருக்கிறது வந்து டக்குன்னு நீங்க எதுனால யாரையுமே எதிர்பார்க்காம வாங்கிக்கலாம் இதே வெளியே போயிட்டீங்கன்னா அதுக்கும் நீங்க கஷ்டப்பட வேண்டியதா இருக்கும் அதனால எல்லாத்தையும் பாக்கணும்ல ஒவ்வொரு விஷயம் பார்த்துதா மாற முடியும் நாங்க இது வரைக்கும் எல்லா இருந் ததுமே வந்து எல்லாமே பக்கத்துல இருக்கும் கடை பக்கத்துல இருக்கும் இப்படி போனா வந்து பஸ் ஏரி லான்ற மாரி எல்லாமே இருந்துச்சு இப்ப இங்க என்னடானா ஒரு யாராது வீட்டுக்கு வந்தா கூட பஸ்ஸுக்கு வர்றது கூட கஷ்டமா இருக்கு அதுதா ஒரு பெரிய பிரச்சன அந்த அந்த ஊருக்குன்னு ஒரு பஸ் வர மாருக்கு இதே கொஞ்சொ வெளிய பாத்திருந்தோ அப்டின்னா கொஞ்சொ அந்த மெயின்ல பாத்திருந்தோன்னா எந்த பஸு எது இதுல வேணா எந்த ஆட்டோ எந்த பஸ்ல வேணா ஏறி வர்ற மாதிரி இருந்திருக்கு அப்ப கஷ்டமா இருந்திருக்கு அதுப்ப இதுக்குன்னா நாங்க சில நேர இந்த மத்தியான நேர எல்லா ஒரு மணி நேரோ வெயிட் பண்ற மாரி இருக்கு நாங்க வண்டி வச்சிருக்கறனால எங்களுக்கு பிரச்சனை இல்ல ஆனா யாராவது வந்தாங்கன்னா அவங்க அந்த மத்தியான நேரம்னா ஒரு மணி நேரோ அந்த வெயில அந்த பஸ்ஸை நிறுத்திட்டு எடுக்கவே மாட்டாங்க அவ்ளோ நேர வெயிட் பண்ண வேண்டியது இருக்கு இதே வெளியே உள்ள ஏரியானா அ பிரச்சனையே இல்ல டக்கு டக்குன்னு வேற வேற பஸ் வரு அதுல ஏறிக்கலாம் அதுதா நாங்க கொஞ்சோ யோசிக்கிறோ ம்
சேரி உங்க கூட பேசனது எனக்கு ரொம்ப சுவாரஸ்யமா இருந்தது எனக்கு கொஞ்சோ வேல முடிச்சுட்டு உங்களுக்கு கண்டிப்பா திரும்ப
அ சேரிங்கப்பா